ஹலோ வணக்கம்
ஹலோ
ஆ வணக்கம்
வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே என்ன பண்ணிட்ருகீங்க டீ டைமாச்சா
டீ டைம்லா இல்ல வீட்ல தா டீ குடிக்க போறோ இன்னு ஒரு ஒரு மண் நேர வேல செஞ்சுட்டு அதுக்கப்றந்தா போணு உங்களுக்கு டீ டைமா இப்போ
ஆ இல்ல ஆக்சுவலி இன்னிக்கி காலைல அம்மாவோட சர்ஜரி சோ இன்னிக்கு வந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளியே ஒரு மணி ஆயிடுச்சு சோ வந்துட்டு லன்ச் எல்லா முடிச்சுட்டு இப்போதா அம்மாவு கொஞ்ச ரெஸ்ட் எடுக்கறாங்க அதுக்கப்புற நானு கொஞ்ச கிச்சன்லலா வேல முடிச்சிட்டு சோ டீ டைம் அ ஒரு ஒன் ஹவர் கழ்ச்சுதா ஹிஹிம்
ஓகே சர்ஜரி சக்ஸஸ்ஸா நல்லா போச்சா அம்மா எப்டி இருக்காங்க
எஸ் எஸ் எஸ் சர்ஜரிலா சக்சஸா இருந்துது அதுக்கப் அப்புற அதா அவுங்க வந்து ஃபஸ்ட்டு போகும்போது அந்த அவுங் த்ரீ அ மூணு கவுண்டர்ஸ் தல் தாண்டிதா ஆப்ரேஷன் கிட்டயே போகணு அப்டினு ஆ எப்டினா ப மூணு ஒ பர்ஸ்ட்டு ஒருத்தர் வந்து இந்த ஐ டிராப்ஸ் போடுவாங்க அதுக்கப்றோ கண்ணுல இன்ஜெக்ஷன் போடுவாங்க நம் பண்றதுக்கோ என்மோ அதுக்கப்புற திரும்பியு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் இல்ல டிராப்ஸு
ஓகே
ஆ அதுக்கப்ற என்னனா அ இது ம் அதுக்கப்றந்தா ஆப்ரேஷன் தேட்டரே
ஓகே
ஆ சோ அதுக்கப்புற தேட்ருல போயிட்டு அவுங்க சர்ஜரி முடிச்சுட்டு பஸ்டு சர்ஜரிக் முன்னாடி ஆப்ரேஷன் தேட்டர்லந்து வெளிய வந்தாங்க ஆஹ் அதுக்கப்புறோ என்ன ஆயிடுச்சுன்னா சேர் அப்டி என்னாச்சு அப்டின்னு நானு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்டின்னு அப்டியே சந்தோஷப்பட்டு வந் வந்தே ஆனா இல்ல அவுங்க வந்து ஏன்னா நற் நறியா அந்த குளுக்கோஸ் ஆஹ் இன்டேக் பண்ணிருக்காங்க அவுங்க அந்த சோ அதனால அவுங்க இல்ல ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்தர்றே அப்டின்னு ஆஹ் அதுக்கப்புறோ சேரி என்னடா அப்டின்னு பட் ஓகே அவுங்க கொஞ்ச நேரோ சர்ஜரி எல்லா முடிச்சுட்டு அதுக்கப்புற ஆ என்னனா அஹ் அதுக்கப்புறோ வெளிய அவுங்க தானாவே நடந்து வந்தனால எனக்கு கொஞ்சோ என்ன சொல்றது ஃப்ரீ அப்டின்னு
ஓகே இப்ப எல்லா ஓகே தானே எந்த ஒரு பிரச்சனையு இல்ல
உம் ம் இல்ல இப்ப எல்லாமே நல்ல நாளைக்கு ரிவ்யூ பண்றேன்னாங்க ஆ நீ ரெவ்யூக்கு அப்புறோ
ஓகே ஓகே இப்ப பட் சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சுச்ல்ல
எஸ் எஸ் எஸ்
உம்
அதனால ஒன்னு பிரச்சன இல்ல ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நெறையா பேரு அப்போ வந்து அந்த சர்ஜரிக்காக அப்டியே ஒவ்வொருத்தரெல்லா அந்த செகெண்டு் கண்ணுக்கே அப்டியே ஒரு என்ன சொல்றது கரெக்டா போறாங்க ஒரு நர்வஸ்னஸ் இல்ல பயமே இல்ல ஓகே பேர் கூப்ட்டாங்களா ஆ போறாங்க அப்டியே ஆஹ் எல்லா சர்ச்சிலயு முடிச்சுட்டு அப்டியே தானா வர்றாங்க வாங்க போலா அப்டின்னு ஃபைல் எல்லா எடுத்துட்டு உம்
சேர் சேர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சே ரெண்டு நாள்ள அது
அ இல்ல கரெக்ட்டுதா அது வரைக்கு கொஞ்சோ நர்வஸ்னஸாவே இருந்தது பட் ஓகே டாக்டர்ல்லா நாளைக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இனி என்ன சொல்றாங்கன் பாப்போ
அ அட்மிட் ஆவலையா வீட்லதா இருக்காங்களா இல்ல அட்மிட் ஆகுலயா
இல்ல இல்ல அட்மிட்டு பண்றதுக்கு தேவையே இல்ல ஜஸ்ட் அவுங்க சொன்னாங்க நீங்க காலையில எட் எட்டு மணிக்கு கூட்டிட்டு வாங்க ஒரு மணி வரைக்கு கெளம்பலா அப்டின்னு
ஆம்
உம் நீங்க சொல்லுங்க அவுங்க வீட் ல்ல இல்ல யாருக்காவுது அந்த மாதிரி தாவுது சர்ஜரி பண்ணிருக்கீங்ளா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்புடி இருந்தது
எங்க வீட்ல சர்ஜரி இப்போ எங்க அம்மாக்கு தா ரீசண்ட்டா பண்ணாங்க ஒரு த்ரீ ஃபோர் மந்த்து முன்னாடி பண்ணாங்க
ஓஹ்
ஆஹ் அவுங்களுக்கு வந்து ஆம்பீட்ல வந்து ஒரு ட்யூமர் மாறி இருந்திச்சி இப்போ அது வந்து ரிமூவ் பண்ணாங்க ஒரு ஃபோர் மந்த்து வரைக் க்கு டெய்லியு ஆ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு போய்ட்டு வந்டினாங்க டிரெஸிங் பண்ணு கிளீன் பண்ணுனு சொல்லி இப்போ அதா சர்ஜரி முடிஞ்சிருச்சி நார்மல் செக்கப் இப்ப போம்போது மற்படியு டாக்ட்ர் வந்து பாத்துட்டு உங்களுக்கு ஆங்குள் வந்து வர்ற மாதிரி க்கு வந்தாக்கா ஸ்வெட்டிங் வரு ஸ்வெட்டிங் வந்தாக்கா மறுபடியு க்யூமர் மாறி வரு அப்டின்னா ரேசா இதுக்கு தரொண்டா கியூர் பண்ணுனாக்கா நீங்க வந்து ரிமூவ் ஆ சேட்ரு ரிமூவ் பண்ணு லேசர் ட்ரீட்மென்ட்ல அதுதா பெஸ் டு அப்டின் சொன்னாரு
ம் ம் ம் ம்
சோ அவரே வந்துட்டு சார்ப்ல சஜஸ்ட் பண்ணாரு விசாரிச்சு பாத்தா இதுல வந்து காஸ்சு அதிகோ ஆ ஒரு டென் டு டுவெல் சிட்டிங் போட்னு ஒவ்வொரு செட்டிங்லயு ஒரு ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து சிக்ஸ் தௌசண்ட் வர ஆகு அதா ஒரு டென் ட்டுவெல் சிட்டிங் போணு அப்டின்றாங்க
ஹோ
ஆ அலைச்சல் தூரோ சொல்லிட்டு நாங்க வேற எடத் இதே மூணு எடத்துல விசாரிச்சோ அப்பறோ எங்க அண்ண எனக்கு ஒரு டாக்டர் தெரியு அவ அங்க கூப்ட்டு போயி அங்க காஸ்சு கம்மி ஆஸ் சொன்னாங்க இதுல ஒரு த்ரீ இன்ஜெகஷன்லயே சரி ஆயிரு நா இன்ஜெக்ஷன் தரே ஒரு டென் டென் டேஸ்க்கு ஓக்யா நல்ல இன்ஜெக்ஷன் தரே மாத்திர சாப்பிடுங்க அதுவே கியூர் ஆயிரு சொல்லிருக்காங்க சோ இப்போதைக்கி ரெண்டு இன்ஜெக்ஷன் முடிஞ்சிருச்சி ஆ கொஞ்சோ அ எஃபெக்டிவாவு இருக்கு சொல்றாங்க சோ மூணு இன்ஜெக்ஷன் முடிஞ்சோன்னவுதா கம்ப்ளீட்டா என்னன் தெரியு சோ இப் அத வரைக்கி இப்போ நாங்க வெயிட் தா பண்ணிட்டு இருக்கோ
ம் ம் கரெக்ட் கரெக்ட்டு டியூம்மனா ட்யூமர்னாலே பயோதான
ஆமா
அது ஃபர்ஸ்ட்டுஸ் ஸ்டேஜ்ஜி உங்களுக்கு ஃபஸ்ட்டு அது எப்புடி தெரிஞ்சுது லைக் ஏதாவ்து சிம்டம்ஸ் இருந்ததா இல்ல எப்புடி
ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே ஒரு டென் ஃபிப்டீன் இயர்ஸ்ஸு முன்னாடியே வந்துச்சு அம்மாக்கு அது வந்து ரிமூவ் பண்ணிட் டாங்க சோ அப்ப டாக்டர் சொன்னாரு அ நெக்ஸ்ட் ஒரு டென் டுவெல் இயர்ஸ்ஸு வராதுன்னு சோ அதே மாதிரி டென் டுவெல் இயர்ஸ்ஸு வர்ல அது முடிஞ்சோடனே மறுபடி வந்துருச்சு
இது
பட் இப்போ அம்மாக்கு வேற ஒரு பிப்டி ஃபைவ் ஏஜ் ஆயிடுச்சு ரொம்ப வீக்கா இருக்காங்க சோ சர்ஜரி மேல சர்ஜரி மெடிசன் அந்த மெடிசன் எடுக்க முடியாது சொல்லிட்டு அதா கடைசியா அந்த டியூமர் எடுத்தாச்சு முன்னாடி டாக்டர் சொல்றாரு இந்த ஹேர்ஸ் ஸுனால அவுங்களுக்கு மறுபுடி ஸ்வெட்டிங் வரு ஸ்வெட்டிங் வந்தா மறுபுடியு டியூமர் வர்றதுக்கு சான்சஸ்ஸு இருக்கு அப்டின்னாரு சோ பர்மெண்ட்டா க்யூர் பண்ணும்னா இந்மாதிரி ரிமூவ் பண்ணு எல்லா சேர்ஸு அப்டிங்காங்க சோ அதுக்குதா இப்போ ஒரு டரீட்ண்ட் அ பண்ணிட்டு இருக்கோ
கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் அதுதான்ப்பா இப்போ இது எப்டி ஆயிடுச்சுன்னா ஆ என்னோட மாமனார் மாதிரி ஆயிடுச்சு எங்க மாமனாருக்கு டியூமர் எல்லா இல்ல ஆனா என்ன ஆச்சுன்னா ஃபஸ் ஸ்ட் ஆஃப் ஆல் அவுங்க வந்து டயாபட்டிக் அதுக்கப்பறோ பத் ங்கன்னா ஒரு ஹார்ட் பேஷண்ட் இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு அப் ப்போ ஹார்ட் ப்ராப் னால அவுங்களுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆய்டுச்சு அதுக்கப்பற பாத்தீங்கன்னா அந்த ஹாட் ப்ராப்ளம்க்கு அப்பற அவங்ளுக்கு ஆர்த்ரட்டிஸ் ப்ராப்ளம் டயபட்டிஸ் எப்ப வந்துதா அப் போத்தல இருந்து இருக்கு சோ இதெல்லா முடிஞ்சதுக்கு அப்ற என்னாச்சு அவுங்களுக்கு அந்த பிரெயின்ல கிளாட் டான மாதிரி ஒரு இது ஏன்னா எப்பவுமே சொல்லிட்ருப்பாங்க எனக்கு தல சுத்திட்ருக்கு தல சுத்திட்ருக்குன்னு நப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இந்த ஹார்ட்டுக்கூ டயபட்டிஸ்க்கெல்லா நீங்க மெடிசின் வந்து எ எட்த்துட்டுருக்கனால ஓவர் டோஸ்னால தல சுத்திட்ருக்கு அப்டின்னு ஆனா ஒரு நாள் என்ன ஆய்டுச்சுன்னா அப்டியெ இந்த கையெல்லா அப்டியே பேரலைஸ் ஆன மாதிரி ஒரு பிட்ஸ் வந்த மாதிரியே ஒரு அவங்களுக்கு வாட் டி அந்த மாதிரி ஆய்டுச்சு இந்த பிக்ஸ் வந்தமோது எப்புடி ஷேக் பண்ணுவாங்க பாடியெல்லா அப்போ என்னோட ஹஸ்பண்ட் அவர ஆன் த ஸ்பாட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட் போய் அவங்க கிட்ட போய் காம்ச்சா அந்த ப்ளட்டு்ல வந்து கிளாட்ஸ் ஆன மாதிரி ஒரு இந்தாயிடுச்சு ஆன்னா தேங்க் காட் என்னாச்சுன்னா அந்த டேப்லெட்லயே அந்த ஸாட்ஸெல்லா ரிமூவ் ஆயிரு கரஞ்சிரு அப்படின் சொன்னாங்க சோ அது ஒரு என்ன சொல்றது ஒரு அ த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் வந்து கண்டின்யூஸா பண்ணி அதுக்கப்பற அது ஸ்கேன் எட்த்து பாத்தா அந்த டியூமரெல்லா இப்ப இல்ல அப் அப்டின் சோ அத்தா அந்த வீட்டல ஏதாவ்து தொன்னு இருந்தா அது ரிலீவ் ஆற வரைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தாவ் இதாவே இருக்கு ஒரு டென்ஷனாவே இருக்குல்லையா
ஆம்மா ஆம்மா
கண்டிப்பா ஆ இப்போ எல்லாமே ஓக்கே இப்பொ வந்து என்னன்னா ஒரு ஏஜ் ஆயிடுச்சூன் சொல்லலா ஏன்னா அ ஒவ்வொரு டைம் வந்து ரொம்பொவே டயர்ட் ஆயிட்றாங்க ஒவ்வொரு டைம் அ திரும்பியு எனக் வந்து தல சுத்துது ஒவ்வொரு டைம் கடைக்கெல்லா போறதுக்கு ரெடி ஆயிருவாங்க நல்லா ஆனா இந்த கார்ல உக்காரம்போதே இல்ல இல்ல நா இன்னிக்கு வர்ல எனக்கு தல சுத்துதுன்னு திரும்பி வீட்டுக்கு வந்துருவாங்க சோ அந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப்பா இருக்கு பாப்போ அவங்கள்க்கு ஆக்சுவலி ஃசிசியோதெரபிஸ்ட்ட் அப்பாயிண்ட் பண்ணியருக்காங்க ஏன்னா நடுல அவுங்க ஃபிசியோதெரஸ் ஃபிஸ்ட் வரம்போது அவுங்க ரொம்ப ஆக்டிவாருந்தாங்க ஆனா இப்ப திரும்பியு இந்த வீடெல்லா ஷிப்ட் பண்றனால அவுங்கள திரும்பியு வந்து அந்த அந்த கோர்ஸ் இந்த அவங்களோட எக்ஸசைஸ் கோர்ஸெல்லாம் திரும்பி ஆரம்பிக்கணு ஆரம்பிச்சதுக்கு அப்றம் எப் அப்டின்னு அ பாக்குலா அப்டின்னு
ஓக்கே ஓக்கே ஓக்கே இதுக்
ம்ஹும் அதுதா இந்த எக்சசைஸ் எல்லாமே இருந்தாதா வந்து ஏஜ்ஜிடு. கின்ட் இல்ல நா நம்மள்க்கூ தா இந்த மாதிரி எக்ஸசைஸ் எப்பவ்மே அட்லீஸ்ட் நம்ம நார்மல் லைஃப்ஏ தேர்ட்டி மினிட்ஸ் ஆவ்து நம்ம வாக்கிங்கோ ஜாகிங்கோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் ஃபிட்டா இருப்போம் அப்டின்னு எனக்கு தோணுது நீங்க என்ன சொல்றீங்க அத பத்தி
ஆ கரெக்ட் தான் இப்பல்லா வந்து ஹெல்த்தியா அரிச்சத்துக்கு நெறைய சான்சஸ் இருக்கு மெயினா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நெறைய பண்ணணும் வாட்ஸ்ட் பேசிக் வாக்கிங்கு ரன்னிங் அது மாரி அப்றோ நீங்க சொன்ன மாரி நல்லா ஃபுட்டு் எடுத்துக்கணும் மெயினு. ரெண்டு பண்ணாலே நல்லா ஹெல்தியா இருக்கலா பட் சொல்ல முடியாது லைஃப் பீஸ் ஆன்சர் டைம் சொல்லுவாங்க நெறைய பேர் ஹெல்தியா இருப்பாங்க ஃபிட் இருப்பாங்க அப்ப கூட அவங்களுக்கு ஏதாச்சு ஆயிடு அப்போ நம்ம வந் இது நம்மால என்ன ட்ரை பண்ண முடியுமோ அது ட்ரை பண்ணிட்டு நம்ம இருக்கலா மத்ததெல்லா நம்ம எதுவும் சொல்ல முடியாது
கரெக்ட் செரிபா இந்த விஷயத்துல உங்க கூட பேசினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்
நன்றி வணக்கம்